ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா ஆ சொல்லுங்க சிஸ்டர் ஆ புரியலங் சிஸ்டர்
இப்டேதா தோழி
ஹலோ ஆ பேசலாங் சிஸ்டர் பேசுங்க என்ன பண்றீங்க ஆ பேசலா கேக்குதுங்ளா ஹலோ
அ கேக்குது எனக்கு நல்லாருக்கீங்ளா தோழி
ஆ நல்லாருக்கீங் சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங் கீங்ளா வீட்ல எல்லாரு அ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நாங்க நல்லாருக்கோம்மா நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
அ நல்ல இருக்கீங் சிஸ்டர் வீட்ல எல்லா நல்லாருக்
அ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க நீங்க நல்லா ஒங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
அ இங்க எல்லாருமே நல்லாருக்காங்க சிஸ்டர்
ம் மதியோ சாப்பிட்டீங்ளா
அ சாப்ட் அ சாப்ட்டங் சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்ட தோழி என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க தோழி
நா மதிய வந்து ரச சாத சாப்ட்டேங் சிஸ்டர் நீங்க என்ன சாப்ட்
ஆ சரி தோழி நா இன்னக்கி சாம்பார் சாப்ட்ட தோழி
ஓகே ஓகேங் சிஸ்டர் அங்கல்லா க்ளைமேட்லா எப்டி இருக்கு ஒங்ஊர்லலா
வெய்யில் அதிகமாதா இருக்கு தோழி வெய்யில் ரொம்பவே அதிகமாருக்கு தோழி
ஓகே ஓகேங் சிஸ்டர் மழலா இல்லீங்ளா
மழ இல்ல தோழி மழ ஆரம்பத்துல அக்னி நட்சத்திர ஆரம்பத்துல ஒ ரெண்டு மூனு நாள் மட்டும் இருந்துச்சு தோழி மறுபடி மழையே இல்ல வெய்யில் தா பயங்கரமா பிச்சி எடுக்குது தோழி
ஓகே ஓகேங் சிஸ்டர்
அங்க எப்டி இருக்கு தோழி அ எப்டி இருக்கு அங் உங்க ஊர்ல எப்புடி இருக்கு தோழி க்ளைமேட் எப்டி இருக்கு
ஆ இங்க வந்துட்டு மார்னிங் வெயில் அடிச்சிதுங் சிஸ்டர் அதுக்கப்பற காத்து இப்ப கொஞ்ச தூரல் தூர் தூரிட்டேருக்
அப்டியா தோழி
ஆ, மழ வர மாரிதாருக்கு கிளைமேட்டு நைட்டுதா தெரியு வருதா வரலயான்ட்டு
அ ஆமா தோழி, நைட்ல மழ பேஞ்சுட்டு பகல்ல வெயில் அடிச்சா கூட தெரியாது தோழி ரொம்ப ஹீட் எறங்காது
ஆமாங் சிஸ்டர் இல்லாட்டி ரா பா அது டே டைம்ல வந்து மழ பேஞ்சாலு ஒர்க்குக் போறவங்களுக்கு கொஞ்ச செரமமாருக் கு நமக்கு கொஞ்சோ நைட்டு தூங்கும்போது கொஞ்ச மழ வந்ச்சுனா கொஞ்ச பிரச்சன எல்லாத்துக்குமே கொஞ்ச சேஃபாதாருக்கு எல்லாருமே வீட்ல இருப்பாங்க
ஆமா தோழி நானு அதா யோசிப்ப பசங்க ஸ்கூலுக்கு போற பச சங்கங்கிறதுனாலே ஆ பகல்லே மழை இருக்கவே கூடாது எனக்கு நைட்லே மட்டுந்தா மழை வேணு அப்பிடிதா தோணோ எனக்கு மழை காலத்துலே கூட அப்பிடிதா தோணோ
ஆமாங் அது இல்ல இப்பதா வேற ஸ்கூல் ஓப்பன் பண்ணி டூ டேஸ்தாங் சிஸ்டர் ஆகுது அதுங்குள்ளியே இத் அதுங்குள்ளியு மழ டைம்ல லீவுன்னு யாருமே அச்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கே
அந்தளவுக்கு மழ இருக்காது தோழி லேசா தூரோ தோழி இப்பே அக்நேச்சத்திரோ நடக்குதில்லியா
ஆமாங் கி
ம் அதுனால அந்தளவுக் கு ரொம்பே மழ லீவ் உட்றளவுக்கு மழ பெய்யாத் தோழி ஸ்கூல் லீவ் விங்கிற அளவுக்கு மழ பெய்யாத் தோழி
அதுக்கு இன்னு டைம் இருக்குங் சிஸ்டர் லீவ் ஸ்கூல்லா லீவ் விட்றதுக்கு இன்னு டைம் இருக்கு மழ மழ ரீசன சொல்லி அதெல்லா அக்டோபர் நவம்பர் மாசத்துக் மேலதா அதுலா நடக்கோ
ஆமா தோழி
ம் ஒர்க்கலா ஃபினிஷ் பண்ணீற்கீங்ளா
இல்ல தோழி இன்னோ அதிகமாவே இருக்கு தோழி
ஓகே ஓகே இத் செரியா அவ்ளோ ஒர்க்கிங்ளா சி நீங்க ஜாயின் ஃபேமிலிங்ளா இல்லே சிங்கிளா இர்க்கீங்ளா
அ ஆ எ நா எ பசங்கே எனோட கணவரோட இருகோன் தோழி
ஓகே ஓகேங் சிஸ்டர் அப்ப நீங்கதா ஒர்க் பண்ணி ஆவிங் எல்லா ஒர்க்மே
ஆமா தோழி
ஓகே ஓ கே சிஸ்டர் நைட்டுக்கு என்ன டின்னர் ஸ்பெஷல் உங்களுக்கு டுடே நைட்டு
டுன் பாத்தா சப்பாத்தி செய்யலானு இருக்கே தோழி
ஓகே ஓகேங் சிஸ்டர்
ஆ சப்பாத்தி சன்னா செய்யலானு இருக்கே தோழி
ஓகே ஓகே அத எப்படி பண்ணுவீங்க சன்னா மாசாலா எப்டி பண்ணுவீங்க
சன்னா மசாலா ரொம்ப ஈசி தோழி அந்த உருளக்கெழங்கு குருமா விட சன்னா மசாலா ரொம்ப ரொம்ப ஈசி தோழி சன்னா மசாலான் பாத்தீங்கன் னா வெள்ள கொண்ட கடலைய வந்து நைட்டே ஊற வச்சிடணு அதனால மேஷ் ஆகணு அதுக்காக நல்லா ஊறிட்டுனா நல்லா வெந்துரு அதுக்காக நைட்லயே ஊற ஊற எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலா ந உங்களுக்கு எது விருப்பமோ அது பயன்படுத்திக்கலா தோழி அது நைட்லே ஊற வச்சுட்டு ஆ மறுநாள் எடுத் து அந்த தண்ணிய வந்து கீழ ஊத் த கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வைக்கும் போதே அந்த கொண்ட கடலைய நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணு நல்லா ரெண்டு மூணு தடவைக்கு மேல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்பறமா ஊற வக்கனும் தோழி இப்ப நைட் ஓவர் நைட் ஊறனும் ன மறுநாள் காலேல அந்த தண்ணி ஏலோ வேஜ் குக்கர்ல போட்டு நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டதுக்கப்றோ அத இறக்கிட்டு நா அது கொஞ்சோ முழுசா இருக்கறத ஒரு பாதியளவு எடுத்து வச்சுட்டு பாதிய அளவு பாத்தீங்கன்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா குத்தி கடஞ்சு வைக்கணும் தோழி
ஓகே ஓகேங்க பாதிய வந்து நீங்க அப்டியே அந்த கொழம்புல போட்டு மீதிய வந்து அப்டியே நீங்க கரண்டிய வச்சு நல்லா மேஷ் பண்ணிருவீங்
கொழம்பு நாம்ம இன்னும் பிறிப் பர் பண்ணவே இல்ல நா ஆரம்பத்துலே இருந்துதான் சொல்லிட்டு இருக்கேன் தோழி ஆரம்பதே சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் அதுல பாதி கொண்ட கடலய முழுசா எடுத் து வச்சுட்டு பாதி கொண்ட கடலய மட்டும் கரண்டியால குத்தி நல்லா மேஷ் நல்லா இது கொழ கொழப்பா வச்சுக்கணும் தோழி அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா வெங்காயோ தக் காளி இஞ்சி பூண்டு ஆ கொஞ்சமா பெருஞ்சீரகோ வந்து மிக்சில அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச கொர கொரப்பாவே அடுச்சுங்க தோழி நோ ரொம்ப நைஸா அடிக்க அடிக்காம கொஞ்சம் கொர கொரப்பாவே அடுச்சுக்கணும் தோழி அதுக்கப்புறம் எண்ண சட்டில எண்ண விட்டு இந்த நம்ம அடுச்சு வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இத வந்து என்ன சட்டில கொட்டி நல்லா வதக்கணும் தோழி அத நல்லா வதங்கி என்ன விட் என்ன விட்டு வர மாரி இருக்கும் தோழி அதுக்கப்புறமா ஆ அதுக்கப்புறமா கொஞ்சுண்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா தூள் போடலாம் மட்டன் மசாலா தூள் போடலாம் கரம் மசாலா ஆமா தோழி நம்ம நம்மளுக்கு என்ன ருசி தேவைப்படுதோ அந்த மாரி ருசி சேத்துக்கலாம் தோழி
ஓகே ஓகேங்க
கப்பறமா க கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இந்த முழுசாருக் ர கொண்டக்கடல இருக்குல்லையா அத மொதல்ல போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்றோ நம்ம கடஞ்சு வச்சுருக்க ம உ கொண்டக்கடலைய் அதுல போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அ கொதிக்க விடுட்டு எறக்க போறோ ன அ வெங்காயத்த பெரிய வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ருக்கோல்லையா கட் பண்ணி வச்சுக்கணு அத அது மேல தூவீட்டு ஆகே நம்மளுக்கு கேரட் தேவப்பட் ட்டா யூஸ் பண்ணிக்கெலா இல்லைன்னா கொத்தமல்லி தழைய வந்து சின்ன சின்னதா நறுக்கி அது மேல போட்டு அ சப்பாத்திக் சாப்ட்டா நல்லாருக்கு இட்லிக்கு தோசைக்கூட நல்லாருக்கு தோழி
பட் நம்ம வந்து இதுக்கு தேங்கா பேஸ்ட் யூஸ் பண்ணாம நம்ம வந்து ந்த கொண்ட கட்லையோட மேஷ் பண்ணி அதையே அத வச்சு நம்ம பண்ணிக்க போறோ நம்ப
சொல்லுங்க தோழி
நீங்க இதுக் வந்து தேங்கா பீஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுங்ளா தேங்கா தேங்கா தேவல்ல இ
இல்ல தோழி சென்னாக்கு வந்து தேங்கா நா போட்றதில்ல தோழி
ஓகே ஓகேங்க
ஆமா தோழி
ம் ரெடி பண்ணிட் நைட்டுக்கு இனிமேல்தா பண்ணனுங்
இனிமேதா பண்ணனு தோழி மாவு மட்டு இப்போ பெசஞ்சு வச்சுருவ கோதும மாவ ஏனா கொஞ்ச முன்னாடியே பெசஞ்சு வச்சுட்டம்னா அது நல்லஸ் சாஃப்ட்டாருக்கு அதனால இப்ப பெ செஞ்சு வச்சுருவ ஒரு ஆறு மணிக்கு ப்ரிப்பார் பண்ணி பசங்களுக் கொடுத் திருவந் தோழி
ஓகே ஓகேங்க ஸ்கூல் பிட்டு வட்டாங்ளா ப
பசங்களா இன்னு வல்ல தோழி இனிமேதான் வருவாங்க அஞ்சு மணி ஆகும் வீட்டுக்கு வர்துக்கு இல்ல தோழி ஆட்டோல வந்துருவாங்க தோழி
பேர்
ஆட்டோல வந்துருவாங்க
ஆ டீ குடிச்சிட்டீங்களா
ம் இல்ல தோழி இனிமேதான் டீ காபிலாம் நான் ரொம்ப குடிக்கறது இல்ல தோழி ஆ ஆமா பால் எல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ண சொல்றாங்க ஆமா தோழி வர வர காபி வர டீ குடிக்கலாம் தோழி ஆ அது மாரி சாப்பிடுவேன் தோழி வர காபி வர டீ அது மாரி ஒரு நாளைக்கு ஒன்னு அப்டிங்கிற விதத்துல மட்டும் எடுத்துக்கறது தோழி நான் ரொம்ப அடிமை தோழி ந டீ காபிக்கு டீ காபி முன்னாடில்லாம் நான் ரொம்ப அடிமை இப்ப பாத்தீங்கன்னா டீ காபிய விடுறேங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு
ஓகே ஓகே இல்ல அதிகமா ஆமா அதிகம் வந்துது எடுத்துக்க கூடாது எடு எடுத்துக்கலாம் ஒன்னார் ஒன்னார் எடுக்குங்க ரொம்படிச்சீங்கன்னா அது அடிக்ட் ஆயிரும் அப்டிங்க
ஆமா தோழி நான் அடிமையா தான் இருந்தேன் காபி காபிக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு காஃபி பொடி வரும் அது வந்து அதுக்கு நான் ரொம்ப அடிமை அதை நான் பா பக்கும்போதுல்லாம் அத காபி போட்டு குடிப்பேன் காலைல பாத்தீங்கன்னா காலையயே ஒரு மு முக்கால் லிட்டுரு பால் வந்துடும் வீட்டுக்கு நான் அந்த காஃபிபொடிய பாக்கும்போதெல்லாம் அத காஃபி எனக்கு ஒரு அரட் டம்ளர் போட்டு குடிச்சணுங்கிற ஒரு ஆர்வமா இருக்கும் நான் அது மாரி அடிமையா இருந்தால் நானு இப்ப இப்ப பாத்தீங்கன்னா வந்து உடம்புக்கு கொஞ்சம் முடியாம போனதுனால டீ காபில்லாம் அவாய்ட் பண்ண சொல்றாங்க
ஆமாங்க சார் அது ரொம்போ ஆமாங்க சார் அதிக நீ வந்து நீ அதிக நீங்க அத வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க அல்சர் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க
ஆமா தோழி பால்லாமே ரொம்ப அவாய்ட் பண்ண சொல்றாங்க தோழி
ஆமாங்க சிஸ்டர் பால்லாம் வந்து கொஞ்ச அதிக எடுத்துக்க வேண்டா கொஞ்ச எடுத்துக்கலா பட் வந்து பால் எப்பயாது தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சோம்னா ஹெல்த்துக்கு நல்லது அப்டிங்கிறாங்க
அதுவுமே தோழி இப்போ பாத்தீங்கன்னா பாக்கெட் பாலன்னா அதுல நெறைய பிரஸ் இ இது ஆ பதப்படுறது பதப்படுறது பத படுத்துறதுக்காக நெறைய கெமிக்கல்ஸ்லா சேக்கறாங்க தோழி ஆஹ பத்த பாக்கெட் பாலுமே சாப்பிட முடியலது தோழி நம்பி எதுவுமே சாப்பிட முடியல தோழி
பேக்கெட் பால் நீங்க வந்து குடிச் பாக்கெட் பால் நீங்க குடிச்சீங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்ப மாட்டுப்பால் எதுவா எதுனாலும் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஓகே பட் பசும்பால வந்து டீ காபி அந்த மாதிரி குடிச்சதான் கொஞ்சம் நல்லா இருக்கு பால்லாம் கொஞ்ச செட் ஆகாதுங் சிஸ்டர் அதுக்குலாம்
ஆமா தோழி இப்ப மாட்டுப்பால் அதிகமா சாப்பிடக்கூடாதுன் சொல் சொல்றாங்க தோழி ஏன்னு கேட்டீங்கன்னா மாட்டுக்கு மாடு என்ன சாப்பிடுது பில்லு சாப்ப டுது இல்லையா பில்லு நம்ம அஹ் எங்கிருந்து எடுக்றோம் வயல்ல இருந்து எடுக்குறோம் ப்புறம் வயல்ல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக் க்கல் அடிக்கிறலையா கெமிக்கல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ப பயிர் பண்றோம் இப்ப எல்லாம் முன்னாட காலத்திலல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற் இயற்கை உரம் போட்டோம் இயற்கையிலேயே எல்லாம் விளைய வச்சோம் அதனால அது ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமா இருந்துச்சு ஆனா இப்ப அப்ப அப்படி இல்ல தோழி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய உரங்கள் சேக்குறோம் கெமிக்கல் சேக்றோ பூச்சிக்கொல்லிகள் நிறைய கே்கறோங்கிறதுனால இப்ப ப பசு அத சாப்புட்றது இல்லையா அதோட பால நம்ம குடிக்கிறோ அதிகமா சேத்துக்க கூடாதுனு சொல்றாங்க தோழி
அதா அதா சிஸ்டர், ஆனா இப்ப எல்லா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மாட்டுப்பால்தா அதிக லைக் பண்றாங்க இப்படி எல்லா யாருமே யோசிக்க மாட்டேிக்கிறாங்க சிஸ்டர் இப்பெல்லா மொதல்ல நம்ம குடிச்சா போது டீ, காஃபி குடிச்சா போது துங்ற மைண்ட் செட்ல இருக்காங்க ஏன்னா அது
ஆமா தோழி, ஆமா தோழி திரும்ப நம்ம பேசுவோ தோழி மறுபடியும் அழைக்கிற தோழி திரும்ப பேசலாம் நன்றி தோழி.
ஆ ஓகேங் சிஸ்டர் ஓகே தேக்யூ. ம், ம்